ஒ
எடுத்தீங்ளா மேடம்
சோனியா இருக்காங்களா
இருக்காங்க இருக்காங்க அ சொல்லுங்க ஆன்டிரியோக்கு ஃபோன் அடிச்சே எடு குவில்ல எடுக்க முடில இது அவ அவ எனக்கு ஃபோன் அடிக்கும்போது எல்ல நா அவனுக்கு அடிக்கம் போது
இப்பிடிதா அபிக்கு எனக்கு ந்துச்சு அபிகி அபி என்ன கேட்டுச்சா
அப்ப எனக்கு அந்த அஞ்சு இதுல மூணு காமிக்கே ஆண்ட்ரோ குள்ளது கட் ஆயிட்டு என்னன்னு தெர்ல இப்ப என்ன பண்ணுன்னு தெர்ல
இப்டிதா அபிகு ஆச்சு பே இல்ல
அவ எ பேசு நானு பேசிட்டே
நாத்தின அடிச்சாப்ப எனக்கு அடிச்சுட்டு அவ அங்க நிக்க அங்க நிக்கன்ட்டா அபிக்கு எனக்கு இப்டிதா ஆயிச்சு நா அபிக்கு பேசிட்டே ஆனா அபி எனக்கு பேசபோது இப்டிதா நீங்க ஆல்ரெடி பேசீங்கன்னு வந்துச்சு ஆ நம்பரு காமிக்கல
அ அபிக்கு எனக்கு அபிக்கு எனக்கு பேச முடில அபி நா நாளைக்கு பேஸ்தேடு வச்டா
ஆ னால நானு அபிட பேசிட்டே ஆனா அபிக்கு எனால பேச முல சேர்ல போ எனக்கு வேல முடிஞ்சு நீ கெளம்பு அப்டின் காட்டி பாருன்னு சொன்னே ஆ கார்த்திரிப் பாரு நா பேசுற அபிக்காண்டி அப்டினு சொல்லி சொன்னே பேசுதக்கு அபிக்கில்ல என்ன பேசனே தெர்ல எனக் க்கு என்ன காலேஜ்ல இருந்தே பேச மாட்டோ
அ சின்ன வயசிலிருந்தே ஆண்ட்ரோ கிட்ட ஆர்த்தி பத்தி பேசிகிட்டு இருந்தோ
ம்
நீ என்னல
ஆ அபி கிட்டயு கார்த்தி கிட்ட தா பேசிட் ருந்துச்சு உள்ள அதனாலதா எனக்கு ஓடுச்சு கொஞ்சோ
நா அபிகிட்ட என்ன பசிட்டு இருந்தே சும்மாதா பேச்சிடிருந்தே இந்த சீன பத்தி கொஞ்சோ
ஆ
அப்புற நெல்லையப்பர் கோயில் போறத பத்தி யோசிச்சோ அப்றோ வேற இன்டர்ன்ஷிப் பத்தி கொஞ்சோ அப்டி கார்த்தி பத்தி எடத் த அவ கொஞ்சோ கட் பண்ட்டா
ஆமா அவாய்ட் பண்றா அவ பேச்ச விடுவே அப்டின்னா சேரி போ போ அப்டின் னே நானு ஒட்ணே
நா இவ தனல்ல ஹோப் குடுக்குறா மாரி பேசுறா அப்டின் சொல்லிட்டு இருந்தே அப்ப ஆன்ரோ ஆமா இவ எ அன்னைக்கு அந்த இடத் த்துல அ கௌதம் இல்ல ஹரீஷ் இல்ல இவ அவன மட்டு தானே மிஸ் பண்ணுதா அப்ப அவ என்ன இதுல இது பண்றா அப்ப இவ ஏ நா அதா சொன்னே இவ் வ ஹோப் குடுக்கால அவ கிட்ட அந்த இன்டென்சன் இருக்குன்னு தெரிஞ்சோ அவ ஹோப் கொடுக்க கூடாதுல்ல ஒனக்கு வேண்டானா நீ விட்றனு பஸ்டு அவ பஸ்டு ஒனக்கு தெரியாது சேரி நீ பேசுற ஒருத்த ஒரு இன்டன்ஷன்ல இதுபடுரா பேசுறனு சொன்னதுக் அப் புறமு நீ ரிட்டன் அதே இத நீ குடுக்கும் போது அது அவனுக்கு சஃபர் ஆகுதுலா அப்டிங்கிற மாரி பேசிட்டு இருக்கா அவனு ஆமா
நம்ப என்கிட்ட எனக்கு நா கேட்ட அபி கிட்ட போட்டு வாங்குன நா அபி சொல்லு நீ எதோ மறைக் நீங்களா ரெண்டு ரூம் னே ஆ நா அவ கூட அவ சொல்ல மாட்டா நா கூட ஏதாவது உளரிடுவ ஆனா அவ சொல்ல மாட்டா அப்டி ரெண்டு பேருமே நா ல இருக்கீங்க சொல்லுங்களே என்னல்லா அப்டி நடன்சு சொன்னு பிரைவசியா சொல்ல மாட்டியா அப்டினு சொல்லி கேட்டே இல்ல நீ‌ ஏ கிட்டலா என்ன சொல்லுவ அப்டீன் சொல்லி சொன்னே ஒட்னே அப்பில்லா இல்ல பே எனக்கு எத சொல்லனு தெர்ல ஒன்னு பேசு பேசுறோ நேர்ல சொல்லியாச்சு அவ்ளோதா இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்ரதுன்னு தெர்ல நா அப்டிடே அத விட்டுட்ட அத ஏதோ போறது
செரி ரைட்டு நீவ்வ ஸ்டாப் பண்ற அ சாப்பண்றங்க போது நீய வந்து அப்ப அவனுக்கு அதே மாரி நீ இன்டென்ஷன் குடுக்க கூடாது நீ கொஞ்சோ லிமிட்டா இருக்கணு ஆனா நீ லிமிட்டா இல்லையே நீ லிமிட்டா இல்லாதப் போது அது வந்து தப்பால்ல போது
சொல்ற அவிங்கிட்ட எப்புடி சொல்லிக்கிட் கிட்டே இருக்காலவே நீங்க வெறு நம்ப மாட்டாக்கா நீங்க எல்லாரு சொல்லி வச்சு பேசுவீங்க அவனே சொன்ன அ
த்திரி இல்ல நா ஒத்துக்கிறே இந்ததுல நா அதுல கேட்ருந்தேன்னா இப்ப நா கார்த்திக்கு ஃபோனடினு கேவல கேவலமா கேப்பே அப்டின்னே செர் ரைட்டு ப நாளைக்கு பேசி விடனு அண்ணா என்கிட் ட்டச்சொன்னா இத அப்டியே சொன்னா நா அப்டியே ஆமா அருணா என்கிட்டயே இததா சொன்னா அப்டின்னு சொன்னா
நா உ சொல்லிட்டு நா அம்புட்டு சொன்ன எ சொல்ட்டா ஆ அபிக்கு ஃபோன் அடிங்கல அப்டின்னு சொல்லி சொன்னா அத நா வந்து கார்த்தி ரிட்டன் அடிச்சா எனக்கு அப்ப நா வந்து ஆ அத அபிக்கு நீ என்னல்லா சொல்லி வெச்ச அப்டின்னு சொல்லி கேட்டா நீ சொன்னத எல்லாமே நா சொன்ன அப்டின்னே நா என்னடி சொன்ன அப்பன்னா நீ அ ஃபோன் அடின்னு சொல்லி அப்டின்னு சொல்லி கேட்ட ஒடனே அவனே ஒடைச்சிருந்தா சொன்னாதா இல்லின் சொல்லியே நா அப்பன்னா அப்போ ஒத்துக்கோ இப்ப நா என்ன சொன்னாலு நீ ஒத் துக்கிடற மாதிரிதா இருக்கு ஏன்னா நீ எல்லாமே சொல்லிருக்க அததா நா அவய்ங் கிட்ட சொன்னே நா ஒன்னு இல்லாத பொல்லாததுல்ல போய் வத்தி வைக்கலயே அவிங்கிட்ட அப்டின்னு சொல்லி சொன்னேன்னா அச்சப் பண்ணிக்க மாட்டாங்க அத ம்ச் சொல்லுதா எல்லா சொல்ட்டு நா எப்ப சொன்னே நா எப்ப சொன்னேங்கா பக்கத்துல ஆந் நா தா சொன்னே அபி கிட்ட நா மட்டு சொல்றே நம்பாதுல கோகுல் ஜோ ஆண்ட்ரரு எல்லாரு அங்க தா இருந்தாங்க நீ யார் ட்டனாலு கேளு அவங்க இல்லன்னு சொல்லட்டு நா அந்த அன்னைக்கு நா பேச்ச நிப்பாட்டுத அப்டினா
ம்ச் அப்ப இதெல்லா உனக்கு வந்து என்டென்ஷன் அதிகமா தானே ஆகுது
ஆ என்னாத்த சொல்ல தெர்ல அப்போ நீ வந்து அப்ப ஓப் குடுக்கிற நீ பண்ணுன்ற நா தப்பு கிடையாது நீ பின்னாடி வரத நீ பேஸ் பண்ணிக்கோ
இவ அப்ப கோப் குடுக்க கூடாது அதோ எங் நாங்க பேசிட்டோ நாங்க இது கிளியரா இருக்கோ அப்படி சொன்னா சொல்றா அவங்க இஷுக்குள்ள போ கூடாது அப்டிங்கிற மாரி அன்னைக்கு சொன்னா நா சொல்லிட்டே நீ ஹோப் குடுக்காத அவ இந்த இன்டென்ஷன்ல பேசுறா அப்டிங்க மாரி ப்புசோ ஒரே வார்த்த அடுத் த்த வார்த்தா அவ அதா சொன்னா நாங்க ரெண்டு பேரு பேசிட்டோ அவனு தெளிவாயிட்டா நானு தெளிவாயிட்டேன்டா அத தாண்டி நா உள்ள போறது நல்லா இருக்கல்ல அது நல்லா இருக்கதுல லூசு உனக்கு புரியுதா அவ ஒன்னே ஒரே வார்த் த அபி க்கிய அந்த இன்டென்ஷன்ல ரிட்டர்ன் பேசுறானான் என்ட்ட கேளு அப்டிம்பா அவ நா இல்ல அப்டின்ட்டானா நா என்ன பேச முடியு
ஆ ஆமா
அவ என்ன ஃபீல் பண்றாங்கறத நா புடு ஆ தெரில அது நா பேச முடியாதுல்ல அங்க அவ வர்த்துல்ல அங்க அவ வர்த்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டான்னா இ நா பேசுறது வேஸ்டா போய்டு கா
வ
நா அதனால அங்க சொல்ல முடியாது
நான் ஆரம்பத்துலருந்தே அதா உள்ளயே போல உஷித்துக்குள்ள செர் ரைட்டு அது அவங்க அத் பி வேற எங்கிட்ட சொல்லவே மாட்டக்கா நானு கேக்க ம் செரி ஓகே அவனுக்கு சொல்ல விருப்பம் இல்லங்குற விஷயத்துல நம்ப ரொம்பவு ஃபோர்ஸ் பண்ணி கேக்கவ் கூடாது அப்டின்ட்டு விட்டுட்டே என்ச்சிய அவ சொன்னா சொல்றா இல்லாடிப் போறான் விட்டுட்டே ம்ச் அ நம்பி கூட ஷேர் கூட பண்ண மாடக்கா எனக்கு ஃப் ஃபோன் பேசுறதுக்கே என்ன பேசன்னு தெர்லயே அப்டின்னு தா ஆடிச்சனே சொல்லி வச்சிருப்பா அது வேற விஷய இதெல்லா அவ என்ட்ட பொதுவாவே எதுவுமே பேச மாட்டா காலேஜ்ல வச்சே இது பேசணுங்கறிதுக்க டி பேசனவேருஞ்ச்சு
நம்மளே இருந்தாலு ஒருத்தவங்க சொல்லக் கூடானு சொன்னது சொல்ல மாட்டோம்லாது
சொல்ல மாட்டோந்தா ம் ம் ம் ஆமா
அம்மாவ நல்லா இருக்கும்னு நெனைக்கு
அதா சொன்னே ஏல நீங்க சேந்தாலு எனக்குல்லா ஓகே தாம்புல ஹாப்பி தா ஆ நம்ம வந்து எதிர்பாத்த ஒன்னொன்னா நடக்
ஆனா எனக்
இது ஒரு ஆமா ஹோட்டை கூட அது நா யோசிய அ நீ ந கால்த்த பேசும்போது சொன்னே அவ ரொம்ப ஃபீல் பன்றா போலடி எனக்கு அவ அவனு பீலிங் எனக்கு புரியுது அப்படின்ன நா ஒனக்கு என்ன புரியுது அவனோட பீலிங்கு அப்டின்னா ஒடனே இல்ல எனக்கு புரியுதே வந்து சொல்லிட்டு ஒண்ணு கெடைக்கு ஒன்னு கிடைக்காமலயா ஒரு மாரி ஒரு நல்ல நிக்காமல்ல அந்த ஃபீலிங் எனக்கு புரியுது அந்த பைய அப்ப ஹார்ட் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி ந சொன்னே அதா அதா எனக்கு புரியுது எனக்கு அப்படின் சொல்லி அவளு இழுத்தா சரி நம்ம ரொம்பையு அற பேசக்கூடான் சொல் விட்டுட்டே எனக்கு அவ அவோட ஃபீலிங் எனக்கு புரிஞ்சுது அந்த எடத்துல
ம் அது நம்ம சொல்ல முடியாதன்னா சொல்லும்போது நா அப்டி ஒரே வார்த் தை அப்டி இல்லன்ட்டாங்கவய்யே
ம் ம் கஷ்டமா போற நம்
நமக்கு அது ஒரு மாரி ஆயிரு ஏ பேசணுனு மாரி ஆயிரு அப்பற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இதாயிர கூடாது நம்ம வந்து ஓப்பனா பேசுறது தப்பு ஆ நம்ம வந்து அவ இப்போ நா உனக்காக பேசலாருனா அவ வந்து அப்டி நா எடுத்துக்க மாட்டே இப்ப நா வந்து உன்ன புரி்சுட்டு நீ எனக்காக பேசலா சோ நீ ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசலா ஆனா அவ வந்து அப்டி கெடையாது அப்டின்றா பசங்க வெந்சி போறமார்ருக்கு நமக்கே தெரியு அதனால நம்ம வந்து பேசுறது தப்பு பேசவு கூடாது
கூடாது ரொம்பயு உள்ள போக கூடாதுல அவ்ளவுதா அவங்களே பேசி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா சரிதா ம் நா சொன்னே எ சேந்தா ஊக்கலாம்ல எங்களுக்கு அப்படிங்கிழி சொன்னே அன்னைக்கு அவகிட்டிய் சொன்னே அ என்னைக்கு இவ கிட் டயு சொல்ட்டே ம்
ஆ பேசுறானு தெரிஞ்சதப்பறமு நீ கொஞ்ச லிமிட்டா வேண்ட்ரு அதேதா சொன்னா இல்ல அ இர்ன்ஷிப்ல பே இந்த அந்த இஞ்ச ந பேசுறா தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச பெறகு நீ ஹோப் மீது பேச கூடாதுல அப்டி கொஞ்சமாது லிமிட்டா இருக்கணும்ல நீ குக்குறது அவளுக் தானேப்ப இதாகுது நா என்னல்லா ஃபீல் பண்றனோ அத அப்டியே அவ சொன்னா ஒண்ணுவுக்காந்து அத பத்தி பேசிட்ருக்கணுமா ஆமாலா தப்புலா அப்படிங்கிற மாரி ஒரு கத பேசிருந்தா
நா நீயு அருணு என்னல பேசுவீங்கன்னு கேட்டே அதுக்கு அவ கார்த்தி பத்தி பேசுனோண்னு சொன்னா அப்பற என்ன பேசிட்ருந்தா ரெண்டர் இத உள்ள அந்த பேரு நம்ம அவன அதே மாரி ஃபீல் பண்ணானா
ம் ம் ம்
உ
ஆ இவ ஜோவு சொல்லிட்ருந்தா அ இது நம்ம ஒரு ஃபேமிலி மாரி ஆயிட்டு ஆ இது சேந்து இது ஓகேதா அப்டே நம்ம ஒரு நம்முளுக்குள்ளே நம்ம ஒரு ஃபேமிலியா மாறிட்டோ நீ கடைசி வரைக்கு இப்டி போனா எல்லாருக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின் சொல்லிட்டே ந்த நானு சொன்னே ஆமாவே நம்ம எல்லாரு கேர்ள்ஸ் ஃபிரெண்ட்ஸ் கூட பேயிரு ஆனா பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் போவாது அவனுங்க மூலியமா நம்ம எல்லாரு ஒன்னு சேந்துருவோ அப்டின் சொல்லி நா சொன்னே ஆமா எனக்கு நம்பிக்க இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாரி நம்ம ஃபேமிலியே அப்டி கடைசி வரைக்கு இருப் போனு எனக்கு நம்பிக்க இருக்கு அப்டின் சொல்லி அவளு சொல்
இப்டி சொன்னாருன்னா நா ஒன்னே சொல்லிட்டு இருந்தேன்னா இ இன்னைக்கு யாரு போவா என்னன் தெரிலலா அப்டின் சொல்லிட்ருந்தே எனக்கு கொஞ்சோ பஸ்சு பயம் மாருக்குல அப்டின் சொல்லிக்கிட்ருந்தே அப்பறோ என்ன சொன்னா ஆ நா வேணா எனக்கு மதியோ உட்டு ன்னா நா வேணா உனக்கு உன்னைய பஸ் ஏத்திவுட வாரே டிஃப்ரெண்டா இருந்துச்சு ச்சீ ஏன் ஃப்ரெண்டா அப்டின்ட்ருந்துச்சு
அவ சொல்லுவா வேணா உள்ளுக்குள்ள வேற ஒரு ஒரு இதுண்டு
ஆ ஏ ஃப்ரெண்டாலே அப்டின்னு என்னைய பஸ் ஏத்தி உட்டு போறம்பா அப்டின்னா ஐயோ எனக்கு ஹாப்பியா இருந்ச்சு சு இவுனுங்களா இப்டி பேசுவாங்களா அப்டின்னு இந்துச்சு
ஆ சும்மா பேசுவா ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு
உம்
ஆஹ ஏ எல்லாமே டிஃப்ரெண்டா தா இருக்கான்லே ஆ ஒரு சில நேரோ என்ன இப்டி இருக்கால்லே நெனைப்பே ஒரு சில நேரோ நம்ம ஃப்ரெண்டா இப்டி இருக்கான்லே ஆச்சரியப்படுவே
அதேதாம்பே அதனாலே நம்ளால அவனுங்கள வந்து ஒரு இதுல வைக்க முடியல இவ இப்டிதானு வந்து ஒரு ப்ரூஃப் பண்ண முல்ல அவ இப்டிதான்னு ஒன்னு நெனச்சனாலு அடுத்ததுக்கே நம்ம மாத்திட்டு
மாத்திர்றான்லே நா இப்டி இல்ல இப்டி அப்டின் காட்றான்லே அடுத்த செகண்டு அடுத்து நா இப்டி இல்ல இப்டின்றான்லே ஒரு நெலைல இருக்க முல்ல லெவல் டூ ஃப்ரெண்டு மட்டு போனா போது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டு கண்டினியு ஆனா போது செரி ஆமா கண்டினியூ ஆர வரைக்கு ஆனா செரிதா எனக்கி லைஃப் லாங் இவு ல எல்லாரு வேணுனு நா நெனைச்சிட்ருக்கே பாப்போ வரும் நைட்டு ஆனோன்னே மூக்கடைக்கு அது இப்ப தா வந்ச்சு பாத்துக்கோ பன்னோரு மணிக்கு இங்க கெடந்து தேடுறே அப்
எனக்கு அப்பே தொண்டைல சளி ல்ல அடைக்க ஆரம்பிச்சு ஐஸ்கிரீம் வேற பனி வேற வெளிய படுத்து கெடந்தே வேற ஒரு அஞ்சு மணி வாக்கு தாண்டிதா வேனு குள்ளே போன அஞ்சு இருவது வாக்குல தா வேனுக்குள்ளே போனே அதுவர பனிலே படுத்து கெடந்தே
ம்
அதுவே நல்லா ஏறிட்டு சளி அடச்சிது சு குல்ஃபி வேற நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு குல்ஃபி தின்னே ஒரு
தைரியோ ஜாஸ்தி தாமா நானா பகல்ல தா திம்பே நைட்லா தின்னது கெடையாது இதுவரைக்கு ஐஸ்கிரீமு
ஒரு மணி குல்ஃபி எங்க அக்கா தா
தைரியந்தா சேரி எதோ கார்த்திகாதா என்ன போதோ தெரில எனக்கு அவ ஹர்ட் ஆக கூடாது அன்னைக்கு அத அவன்கிட்டயுமே அததா சொன்ன அவன எதுலய ஹேர்ட் பண்ணாதே கார்த்தின்னுட்டு இருந்த
போய்ற கூடாது
பண்ண மாட்டே பண்ணமாட்டே பண்ண மாட்டே அப்டின்னா என்னத்த சொல்றாளோ
அவ நாங்க ஒண்ணு தெளிவாதா இருக்கோ அப்டிங்க மாரி சொல்லுதா
ம் ஆனா அவ அப்டி இல்லவே அவ பேச்சுற
அத நம்ம அதேதா அத எனக்கு அப்டின்னு ஃபீல் பண்றதெல்லா என்னால ஃபீல் பண்ண முடியுது ஆனா என்னால சொல்ல முடியல
நாங்க இனு முணு அப்டிங்காயே ஏல எனக்கு கேப்ல எப்டி சுருகுதானே நீ எப்டின்ன நானு அவ எதோ ஒரு கற்பனையில வாழ்ட்டு இருக்கான்னு வெச்சுக்கவே
ம்
செரிவா என்னமோ தெரில எனக்கு எதோ நல்லபடியா முடிஞ்சா செரிதான்னு நா நெனச்சுக்கிட்டு இருக்கே அவனுக்கு ஹெட்டவாம இவனுக்கு ஹெட்டவாம ஒரு விஷய திறவி முடிஞ்ச செரிதா
இ்வ ஹோப் குடுத்தா அவ ஒரு சைடு சஃபர் ஆவா
ஆமா ஒண்ணு பிடித்திருக்கு ஓகே லைப்லாங் போவோ எது நடந்தாலு பரவாயில்லன்னு போயிட்டே இருக்கணு இல்லியா எனக்கு செட் ஆவாதுப்பா நம்ம கடைசிவரிக்கு ஃப்ரண்டா இருப்போ சொல்லிட்டு போயிட்டே இருக்கணு அதுவு இல்லாம இதுவு இல்லாம இது பண்ண கூடாது ஆன ஃப்ரண்டா இருக்கு ரொம்ப கஷ்டோ அது மட்டு நா சொல்லுவே
அவனுக்கு கஷ்டோ
ம்
ம்
இவ ப்ரெண்டாவே பாத்திருந்தானா பிரச்சன கெடயாது இல்ல இவள் இவளுக்கு இருக்கு அப்டிங்கிற பட்சத்துல இவ எப்டி எடுத்து ஃப்ரெண்டா பாப்பா எனக்கு தெரில பாப்போ கடைசில எங்க போய் முடியுதுன்னு ஆ ஆண்ட்ராய்டு கிட்ட சொல்லுவா இது எப்பிடியு பாரு ஒரு நாள் லவ்வுல போய் முடியதா செய்ய போது அப்டிம்பா
இல்ல இது எ இவ வந்து இவ வந்து லவ்வுங்கற மாரி எடுத்துட்டா ஆனா அவ வந்து அதுல நிக்கலே எனக்கு அதுதா இதா இருக்கு ரெண்டுமே அப்டிங்கற மாரி நிக்கா இவனுக்கு ஹோப் குடுக்கு என்ன பண்ண போறான்னு தெரில
ஆமா அபி எனக்கு அபி நெனச்சா கஷ்டமா இருக்கு அன்னைக்கே அவ முடிச்சாச்சு அப்டின்னு சொல்லும் போது எனக்கு ஒருமாரி இருந்துச்சு
அவ கேவலமா நம்மள கேட்டு